மாலை வணக்கங்கலா சாப்ட்டீங்ளா வீட்ல இப்ப என்ன பண்றாங்க
மாலை வணக்கம் நண்பா எல்லாருமே நல்லா இருக்காங்க சாப்ட்டாச்சி நீங்க எல்லா சாப்ட்டீங்களா எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காக எல்லாரு சாப்டாச்சிங்க காலைல சாப்பாடு மதியு யாரு சாப்பிலிங்க இனி நைட்டு தா சாப்னு நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா என்ன பண்ணிட் இருக்கீங்க
ம் காலைல சாப்ட்டதுதாங்க மதியனோ பாத்தீங்கன்னா எதுமே சாப்பில்ல ஸ்னாக்ஸ் சாப்ட்ட ஸ்னாக்ஸ் சாப்டதே வயிறு ஃபுல்லா இருக்குனு சொல்லிட்டு நைட்டுக்கு தாங்க எதாச்சு பண்ணனு
சேர் சேரிங்க பரவால பரவால நல்லது நல்லதுங்க சேரிங்க வீட்லில்லா என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன சாப்ட்டாங்ளா என்ன பண்றாங்க
வீட்ல இல்லேங்க
ஒன்னு கேக்லிங்க சேரிங்க
நா மட்டுந்தாங்க வீட்ல இருக்கே
பரவால்ல பரவால்லிங்க ஒன்னு பிரச்சனை இல்லிங்க ஆ அப்றோங்க வேற எங்கயு வெளிய எங்க நீங்க எங்க போவுலிங்களா நண்பர்கள் எல்லா கால் பண்ணுவாங்க பேசுவாங்க அப்டி இப்டினு சொல்லி சொன்னீங்க எங்யு வெளிலில எங்யு போலீங்ளா நண்பர்கள் கூட
நண்பர்கள் கூடல்லா வெளியே எங்கயுமே போற மாரி இல்லிங்க அங்க போய போய் என்னங்க இப்ப எதுவுமே போயே டைம் வேஸ்ட்டுங்க இருக்க நேரத்த யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தன்னு சொல்லிட்டு நா வீட்லே இருந்து யூஸ்ஃபுல்லா எனக்காக நா மாத்திட்டு இருக்கேன்னுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க
நீங்க நீங்க
நா வந்து பாத்தீங்கன்னா நா சும்மாதாங்க இருக்கே நா
நீங்க எத மாரி தொழில்லா பண்ணிட் இருக்கீங்க
நா வந்து நா வந்து வெளியல்லா எங்கேயு தொழில்லா போறது பண்றது இல்லிங்க வெளிய ஒரு தனியார் வேலைக்கு தாங்க போயிட்டு இருந்த அது போறது வந்து சுத்தமா புடிக்கலிங்க அதனால நா விட்டுட்டேங்க இப்ப நானு தம்பியு தாங்க வெளிய தொழில் பண்றதுகாக சிலோபே பாத்துட்டு இருக்கங்க கண்டிப்பா இந்த மாசோ இல்லைன்னா அடுத்த மாசத்துக்குள்ள தொழில் பண்ணிருவோங்க
நல்லது நல்லதுங்க நல்ல தொழில் இல்லைங்க தொழில் நா பண்றதுதா பாத்துட்டு இருக்கே நல்ல தொழிலா எடுத் பண்ணலானு ஷேர் மார்கெட்ட பத்தி இப்ப கத்துக்கலானு சொல்லி இருக்கனுங்க ஆனா இன்னைக்கே நா கத் த்துக்கிட்டு நாளைக்கு ஒரு ஐடி ஓபன் பண்ணி நாளைக்கே நா ஆரம்பிச்சிற்லான்னு இருக்கனுங்க
சேர் சேரிங்க பரவால்ல பரவால்ல நல்லது நல்லதுங்க எப்டி இன்னல் உங்களுக்கு அதுலில்லா முன்னனுபவோ இருக்குங்ளா இல்ல யார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்ளா எப்டி அதுல எறங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்குலாங்ளா
இப்பெல்லா பாத்தீங்கன்னா யாரயுமே கேக்கலா தேவ இல்லிங்க தொழில்நுட்ப ரீதியா பாத்தீங்கன்னா இப்பனா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சுங்க அந்த பரிணாம வளர்ச்சிய வச்சு நம்மா இதுல என்ன வேணா கத்துக்குலாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த மாரி முயற்சில்லா நீங்களு பண்ணி பாருங்க கண்டிப்பா இது வெற்றி அடையனு கண்டிப்பா பாக்கலாங்க
ஆமாங்க வெற்றி அடையணு இல்லிங்க வெற்றி அடையணுங்க ஏனா நம்மலோட நோக்கமே ஜெயிக்கணுனு ஆயிப்போச்சு அப்போ ஜெயிக்றதுக்காக என்ன வேணா பண்ணலாம்ல்லங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆமாங்க இப்ப ஜெயிக்கணுனு முடிவு பண்ணியாச்சுன்னா முயற்சி என்ன பயிற்சி எல்லாத்தையு ஏத்துக்கிட்டே இருந்தாதாங்க நம்ம வெற்றி அடைய முடியு சும்மா உக்காந்துட்டு வேடிக்க பாத்துட்டு இருந்தாலா கண்டிப்பா வெற்றியெல்லா அடைய முடியாதுாங்க
ம் ஆமா ஆமாங்க நீங்க கொஞ்சோ ஸ்லோவா பேசலா ஏனா பட படன்னு பேசுறங்காட்டி எனக்கு கொஞ்சோ கேக்க மாட்டேங்கிது
கேட்க மாட்டேங்குதுங்களா நா அதனால தா உங்ககிட்ட சொன்னே கேக்க மாட்டேதுங்க கேட்க மாட்டேதுங்க கொஞ்சு எப்படியோ கரெக்டா உள்ள இருந்து பேசுற மாரி இருக்கதுநால சொன்னே சேரி உடுங்க உடுங்க நா கரெக்டா பேசுறே இனிமே
ஓக்கே ஓக்கேங்க நல்லது நல்லதுங்க கரெக்டா பேசுனா கரெக்டாக இருந்தா புரோட்டா இல்லாட்டியு வரட்டான்னுருவாங்க பாத்துக்கங்க
கரெக்டா உண்மைதாங்க உண்மைதாங்க அப்புற நீங்க இரவு நேர நேரங்கள்ள வெளியே ஏதோ பயணம் பண்ற அனுபவங்கள் உள்ளதுங்களா உங்களுக்கு
பயணம் பண்ற அனுபவம் எல்லா எங்களுக்குலா எதுமே இல்லங்க இனி மேல் பயணம் பண்ணலாம்னு இருக்கனுங்க ஏன்னா பாத்தீங்கன்னா காசு பணம்ல கொஞ்சு சேத்தி வச்சிருக்கனுங்க பயணம் பண்லான்னு மனைவி பாத்தீங்கன்னா லடாக் போலானு சொல்லிட்டு இருக்காங்க அதா லடாக் எப்டி போலா பைக்ல போலாமா இல்ல நாங்க இதுல ஃப்ளைட்ல போலமானு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கனுங்க பண்ணியாச்சுன்னா நாங்க அது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வண்டு வீடு கட்டுற பிளான் தாங்க அடுத்தது ட்ரிப்பு போயிட்டு வண்டு அதுக்கடுத்த வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கோ
சூப்பருங்க எப்டிங்க ட்ரிப்பு போயிட்டு வந்து வீடு கட்டணும்ன்றது யாரோட ஐடியான்னு தெரிஞ்சிகலாங்களா ஏ ட்ரிப்பு போறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த ஐடியாவ நீங்க பயன்படுத்தலாமே ஏ நீங்க ட்ரிப்பு போயிட்டு வந்து தா இத பயன்படுத்தணும்
ம் இல்லங்க வீடு கட்டுறதுனா ஒரு கால அளவு தாமதம் ஆகலாம் இல்லாட்டி இந்த பிளானே பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகலாம் அதுக்காட்டி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப் ஒன்னு லடாக் போயிட்டு வந்துட்டோம்னா ஒன்னு பிரச்சன இருக்காதுன்னு சொல்லுட்டு மனைவி சொல்லிட்டு இருக்காங்க
சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவால்லங்க ஏதோ ஒண்ணு வீடு கட்டணும்னு முயற்சி பண்றீங்க கண்டிப்பா நீங்க எந்த எந்த இப்டியே எந்த மாதிரி வீடு கட்டுறது முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க எவ்ளோ பட்ஜெட்ல கட்டலான்னு முடிவு பண்ணிருக்கிங்க
நாங்க பிப்டி லேக்ல கட்லாம்னு இருக்கோ அம்பது லட்சத்து கட்லாம்னு இருக்கோ த்ரி பி ஹச்
சேரிங்க பரவால பரவால்லங்க எப்டி த்ரீஹச்கனா நீங்க எத்தன பேர் இருக்கீங்க எத்தன பேத்துக்காக இது கட்டுறீங்க
இது பாத்தீங்கன்னா ஒரு எங்க வீட்ல பாத்தீங்கன்னா நானு மனைவி ஓ கொழந்த அம்மா அப்பா அண்ணா அ அண்ணி ஃபியூச்சர்ல வந்தா அண்ணி எல்லாரு இருக்காங்க அதுங்காட்டி தாங்க
நல்லது நல்லதுங்க பரவால்லங்க எப்டி இருந்த அப்டியனா த்ரீ பி எச் கேயே போதுமானது தாங்க இருந்தாலு இங்க நீங்க த்ரி பி எச் கே பிளான் பண்றீங்களா இல்ல அதா பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றீங்க
ஆம்மாமா த்ரி பி எச் கே பத்தீனா ஃபிப்டில பத்தாதுங்க இப்பத்த காலத்துக்கெலா வந்து சிக்ஸ்டி செவன்டி போயிரு ஆனா நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா பிப்டி பிளான் பண்ணி வச்சுருக்கோ
ஆமா ஆமாங்க ஏன்னா இப்ப நம்ம சொல்றது உண்ம சொல்றது வந்து பத்து இருபதுன்னு சொன்னா கூட இருபதுலா முடியாதுங்க எப்டிருந்தாலு முப்பது நாப்பது ஆகுங்க சொல்றது ஒண்ணு நடக்கறது ஒண்ணாதாங்க இருக்கு
முப்பதுக்கு மேலதாங்க இப்ப நீங்க த்ரீ பி எச் கேனு எடுத்துகிட்டா நாப்பதுக்கு மேலேதாங்க வரு ஏன்னா கீழ மேலேன்னு கட்டுறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாப்பது தொட்ருங்க நாப்பதுக்கு மேல வந்துரு
கண்டிப்பா கண்டிப்பாங்க த்ரீ பி எச் கேல்லா நீங்க கீழயே
நம் நம்ம பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்டீரியல் ஒர்க்ல பண்றோம் பாத்தீங்களா அதுலே கொஞ்ச காஸ்ட் வைய்ஸ் அதிகமாயிரு அப்பற வீட்டுக்கு தேவையான இந்த ஏசியா இருக்கட்டு அந்த சிம்னியா இருக்கட்டு அது எல்லாமே நம்மலா காஸ்ட் வய்ஸ் பாக்கறப்ப பாத்தீங்கன்னா அது எல்லாமே ரேட் டு அதிகமாதா வரு
கண்டிப்பா கண்டிப்பாங்க உண்மதாங்க உண்மதாங்க ஆ நீங்க சொல்ற மாரி எப்டின்னா சொல்லுங்க சொல்லுங்க
இதே மனைவில்லா முன்னாடியே சொல்லிட்டேங்க எனக்கு த்ரீ பர்னர் கேஸ் கேஸ் ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்ல போயிட் இருக்கு பாத்தீன்னா தூக்கிவுட்டு கழுவுற மார்லா அது மாரில்லா வாங் ஏ ஐ முன்னாடியே பாத்தீங்ன்னா பிக்ஸ் பண்ணிக்லா அதுக்குன்னு ஸ்பேஸீஸ் ஆன எடொ அதுக்கப்பற சிம்னியோ ப எல்லா செட்டப் பண்ணிட்டம்னு வைய்ங்க அதுக்கு போக பாத்தீங்ன்னா அந்த பிசி அந்த இதுல ஒர்க்லா பண்ணீட்டம் வைங்க எல்லாமே கேட்டிருக்காங்க எல்லாமே பண்ணனு மாடல் கிச்சனா கேட்டிருக்காங்க எல்லா செட்டப் பண்ணனு
செரி செரிங்க பரவாயில்ல பரவாயில்லைங்க உங்க மனைவியோட டேஸ்ட்டுக்காக நீங்க பண்ணி குடுங்க தப்பு கெடையாதுங்க பண்ணி குடுங்க வாழ்த்துக்கள்ங்க ம்
ஏ டூ இஜட்டு பாத்தீங்ன்னா அலெக்ஸா செட்டப் ஓட பண்ணனுங்க ஏனா அலெக்ஸா செட்டப் இல்லாட்டி வீடே வீடு மாரி இருக்காது பாத்தீங்ளா
கண்டிப்பா கண்டிப்பாங்க அது இருந்தா தாங்க ஒரு மண க கெடைக்கும்ங்க ஒரு ஒன்னுன்னா மைண்ட் அப்செட்டா இருக்குது திடினு அலெக்சா இந்த பாட்ட போடு அப்டின்னா நம்ம பாட்ட போட்டு ஆடிட்டு ஜாலியா மன நிம்மதியாவு இருக்கலாங்க அது ஒரு ஒ பண்ணுங்க அதெல்லா பண்றதுக்கு எவ்ளோ ஆகுங்க அலெக்ஸாக்கெல்லா
அலெக்சாக்குல்லா கம்மியா தாங்க வரு அத பத்தி தெரிலைங்க இன்ஜினியர்கிட்ட ஒரு விலாவாறியா பேசி ஃபுல் டிடெல் பிளானிங் சொல்லி எல்லாமே சொல்லி ங்க எல்லா பிளானிங் எல்லா எக்ஸ்சிகூட் ஆயி எல்லா தேடி பிரிண்டிங் அதுக்கப்பற பாத்தீங்ன்னா அந்த வியூவ் பண்ணி பாக்றதுதா பாத்து பிளான்ல ஓகே ஆச்சுனா அது வந்து பட்ஜெட்ல தெரியு இன்னு அத பத்திலா உங்ளுக்கு எங்ளுக்கு தெரியல
அலெக்ஸா வந்து நீங்க சொல்றீங்க அலெக்ஸா வந்து எந்தெந்த இதுக்குங்க யூஸ் ஆகு
இப்ப பாத்தீங்ன்னா அலெக்ஸா டிவி வி ஆன் அலெக்ஸா ஃபேன் ஆன் அலெக்ஸா பிஃரிஜ் ஆன் அலெக்ஸா சாங்கான் இந்த மாரி கேக்றப்ப ஏதாச்சு கொஸ்டினே கேட்டாலுமே அது பதில் சொல்லுங்க ஆன்சர் பண்ணு இப்ப நீங்க பாட்டுகு உக்காண்டுகோ வீட்ல ஒய்ஃபய் கனெக்சன்ல அது கனெக்ட்ஸ் ஆயிருக்குனு வைங்க இப்ப தீடீருனு உங்ளுக்கு ஒரு டவுட் சொல்ரிங்க அலெக்ஸா இந்த கொஸ்டின்க்கு அன்சர் சொல்னா அது சொல்ல போது நீங்க பாட்டுக்கு நீங்க போட்டுக்லா
நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங்க எப்டிங்க இந்த மாரி யோசனைல்லா உங்ளுக்கு எப் எப்பருந்துங்க வந்துச்சு எப்டி வந்துச்சு யார் மூலிமா வஞ்சுங்க
இப்ப வீடுங்குறது பாத்தீங்ன்னா ஒவ்ஒருத்தவங்களோட டிரீம் பாத்தீங்களா அந்த டீரிம் பாத்தீங்கன்னா ஒரு செதுக்கு வாணுங்க செல செதுக்கிற மாரி செதுக்குவாணுங்க அதங்கட்டிதா இப்ப எனக்கே பாத்தீங்கன் வை ஆ எனக்குனு தனியா ரூமு எனக்கு அண்ணனுக்கு தனியா ரூம்லா பிக்ஸ் பண்ணி அதுல பாத்தீங்னா அந்த டிரெடிங்காகவே பாத்தீங்னா தெரியு நீங்களு ரீல்ஸ்லில்லா பாத் திருப்பீங்க பெரிய அந்த ரெ ஸ்கிரீன்ல மெல ஒரு ஸ்கிரீன்க் கீழ சைட்ல ரெண்டு இருக்கு அந்த மாரி தாங்க
பரவால்ல பரவாலைங்க எப்டிங்க இந்த மாரில்லா யோசிக்கிறீங்க இதுக்கான பட்ஜெட்ல்லா யோசிச்ட்டீங்க இந்த மாரி இதெல்லா யாரு மூலியமா நீங்க பண்ணலான்ட்டு இருக்கீங்க இத பத்தி என்ன இத பத்தி சொல்லுங்க எப்டின்னு
இத பத்தி இன்ஜினியர் மூலியமா தாங்க வச்சு பண்லாண்டு இருக்கோ இந்த மாரி இன்ஜினியர் பாத்தீங்ன்னா லோ பட்ஜெட்ல ஹை குவாலிட்டி குவால்லிட்டி வய்ஸ்ல பாத்தீங்ன்னா காம்ப்ர்மைஸே பண்ணாம இருக்காங்க பாத்தீங்ளா அவங்கிட்ட நம்ம குடுக்கலான் சொல்லிருக்கோ இதுக்கு முன்னாடி அவுங்க பீரிவியஸா கட்ன ஹோம் ப்ரீவிசா கட்ன வே ஹோம்லா போய் செக் பண்ணி பாத்தே இன்டனல் எக்ஸ்டன் நல்ல நாள்ல எல்லா வொர்கையு பாத்துட்டு அதுக்கப்றோ தாங்க முடிவு பண்ணனுங்க
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்லைங்க எப்டிருந்தாலு ஒரு நீங்க போற பட்ஜெட்ட கூட அதிகமா தா வரு போலைங்க அதுக்காக முன்னறிப்ப முன்னறிய அதா முன்னாடியே அதுக்குள்ள ஏற்பாடு பண்டீங்ளா இதுமேல ஏற்பாடு பண்ணணுங்ளா என்ன பண்ணிட்டுருக் கீங்க என்ன பிளான் வச்சிருகீங்க
இப்போ ஃபாடி ஃபைவ்லக்ஸ் பாத்தீங்ன்னா போம்லந்தா போட்றோ அதுல பாத்தீங்ன்னா ஃபாட்டி ஃபைவ்லாக்ஸ் பொட்லைங்க நா ஒரு டுவெண்டி தா போடுற டுவெண்டி லக்ஸ் லோன் போட்டு டுவெண்டி கைல இருக்குது
கேளுங்க
எக்ஸ்ட்ரா வந்சுன்னா இன்னு கொஞ்சோ ஜுவல்ஸ்சு ஜுவல்லு இருக்குங்க அத வச்சு வாங்கிலான்னு சொல்லிட்டுருக்கோ ஒன்னு பிரச்சன இல்லீங்க பணத்துக்கு ஒன்னு பிரச்சன இல்லீங்க லோனே கேட்டாலுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்டென் பண்ணிக்குலான்ருக்கங்க பத்தாட்டியுமே நீங்க ஃபார்டி லாக் வரைக்கு வாங்கிலா இப்ப நீங்க டுவென்டிதா வேணுங்குறீங்க டுவென்ட்டி பத்தாம இருஞ்சுனாலு எங்க கிட்ட கேளுங்க எஸ்ட்ரானா உங்களுக்கு ஃபைவ் லேக் பண்ணி தரேன்னாங்க ஃபை டென் பண்ணிக்கலானாங்க ஒன்னு பிரச்சன இல்லிங்க எங்களுக்கு
அது எத்தன மாசோ கட்ற மாரில்லா போட்டிருக்கீங்க லோன்லா இ எம்
இப்ப நம்ம வந்து ஃபிப்டின் ஃபி டீன் இயர்ஸ்கு போட்ருக்க மார்ருக்குது டுவெண்டி எயிட் கே கட்ற மாரி சம்திங் நாம போல்லானு இருந்தோ அதுகப்புறமாத் தீங்கன்னா அது அ ரெண்டு போனஸ் அது மாரி எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு இ எம் ஐ சேத்தி கட்னோம்னா இயர்லி கம்மியாகலாம்
கண்டிப்பா கண்டிப்பாங்க புரியுது புரியுதுங்க ஆ எப்டிங்க நீங்க சொல்றீங் ம் சொல்லு சொல்லுங்க இல்லேல்லிங்க நம்மளு வீடு கட் இல்லங்க நம்மளு வாடக வீட்லதா இருக்குறோங்க இனிமேல் தாங்க வீட்டு கட்ற மாரி பிளானு சொன்ன மாரி தாங்க வீட்ல தம்பிக்கிட்டையு பேசிட்டு இருக்கே அவர்கிட்டையு பேசி முடிஞ்சுட்டு கண்டிப்பா இந்த வருஷோ இல்லைன்னா அடுத்த வருஷத்துல கண்டிப்பா வீடு கட்டிடுவேங்க நம்ம பிளான் வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து கிரௌண் ப்ளோர்ல வந்து ரெண்டு ரூமு அ ரெண்டு பெட் ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு சின்னதா ஒரு பூஜ ரூமு மேல பாத்தீங்கன்னா அதே சேம் செட்டப் தா கிரௌண் ப்ளோர்லயு பஸ் ப்ளோர்லயு ரெண்டு ஒரே மார் இருக்கனுங்க
ஓகே ஓகே நல்லது நல்லதுங்க நீங்க பிளான் பண்றபடி நடக்கணு இந்த ஆ ஆண்டவன ஆத்மார்த்த ஆத்மார்த்தமாக வேண்டி கொள்கிறேன்
கண்டிப்பா கண்டிப்பாங்க நன்றிங்க ம் சேரிங்க நீங்களு நீங்க நெனைக்கிறது நடக்குங்க கண்டிப்பா மீண்டும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கங்க
நன்றி வணக்கம்
நன்றி நன்றிங்க